ஹாய் எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க
சேம்
சிம்பிளி சிட்டிங் புக்ஸ் எல்லாம் படிப்பீங்களா எப்படி எங்களுக்கு லைக் டைம் பாஸ் பண்ணுறது நான் எதுவுமே எனக்கு இல்லை ஜஸ்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க லைக்
எனக்கு டைம் பாஸ்னா ஃபோன் ஃபரீஃபயர் மூவி அவ்ளோதான் புக்ஸ் எல்லாம்ஹ அந்த அளவுக்கு இன்னும் இதுவல புக்ஸ் படிச்சு அது காலேஜ்ல இந்த லைப்ரரினு ஒரு பீரியட் இருக்குமே அப்ப மட்டும் தான் போய் புக்ஸ் படிப்போம் மத்தபடி
சூப்பர் நீங்க ஆக்சுவலா எனக்கு தோணுது நா நாங்க ஆக்சுவல் டேக்ஸ் எல்லா ஃபில் பண்ணுவோல்ல சோ அப்ப அந்த இந்த மாதிரி பி காம் ஸ்டுடென்ட்ஸ் எல்லா நெறைய க கால் பண்ணுவாங்க எப்பயாவது அ, இந்த மாரி நாங்க ஐ டி ஃபைல் பண்ணி தரோ அப்டின் சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரி எதாவது ஆப்பச்சுர்னிட்டிஸ்லா எடுத்துக்கலாமா கேக்கற ஜஸ்ட்டு
அப்படியும் இல்லையே
ஓகே ஏன்னா நீங்க இந்த சேலரி பெர்சன்க்கெல்லாம் ஃபைல் பண்ணுவாங்க இல்லையா டேக்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க இல்லையா வருஷ வருஷ டேக்ஸ் பைல் பண்ணுவாங்கல்ல சோ அப்ப வந்துட்டு ஆஹ், சில அசோசியேட்ஸ்ல்லா இந்த மாரி டாக்ஸ்சு க்குன் சொல்ட்டு சில கம்பெனிஸ் லாம் இருக்கும் அந்த கம்ப் மீஸ்ல இர்க்குற இந்த உங்கள மாதுரி இந்த காலே ஷுடன்ஸ் எல்லா வந்து கொஞ்சொ இந்த மாரி இண்டனா சேந்து இருப்பாங்க சோ அவுங்க எல்லாமே மோஸ்லி பீ காம் ஸ்டுடன்ட்ஸ்ஸாதர்ப்பாங்க சோ அவுங்க வந்துட்டு எங்ள ஹெல்ப் பண்ணுவாங்க டேக்ஸ் ஃபைல் பண்றதுக்கு இதுக்கல்லாந்தட்ட சோ நறய்யா பேரு அத ஃப்ரீலான்சிங் மாரிலா பண்ணிட்ருக்காங்க செல்வாங்க அந்த மாரி சோ அதா கேட்ட அவுங்குள்க் மே பி ஆவ் ஏன்னா இ இப்ப வந்து எல்லாருக் குமே அந்த டேக்ஸ் ஃபைல் பண்றதுன்றது ரொம்ப பெரிய ப்ராஸஸ் மரி இருக்கா சோ அதுக் வந்து ஒரு ஒரு அமோண்ட் ஒரு கமிஷன் மாத்ரி உதார்ணத்துக்கு ஆ ரிட்டன் ஃபைல் பண்ணுவாங்கல்லையா டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பன்றப்போ அ இப்ப எனக்கு ஒரு பெனிஃபிட் க்யா ஓரக்கவவ் ஒரு பட்டிக்குலர் அமௌண்ட் கெடைக்குது அப்டினா அதுல வந்து ஆட் ஃபை ஃபோசன் டென் ஃபர்சன் செல்ட்டு ஒரு கமிஷன் எடுப்பாங்க அவுங்க இது அவுங்ளுக்கு சாலரி மாதுரி சோ இது ரொம்ப இப்பல்லா நறைய அத பேரு பண்ணிட்ருக்காங்க நீங்க குட அந்த மாரி வேனா ட்ரை பண்ங்க ஐ மீன் ஜஸ்ட் ஒரு இது செல்ற ஏனா வீட்லேருந்துக்ட்டு அவுங் டீட்டேலுந்துத மட்டு வாங்கி நீங்க ஃபைல் பண்ணீங்கனா உங்ளுக்கு அது ஒரு கமிஷன் கடைக்கு சோ ஆமா ஏனா இத யூஷ்லா நாங்க இப்ப ஏ கம்பனில எடுத்துக்கோங்ள ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்களா ஒரு சிலர் வந்து அவங்களே ஃபைல் பண்ணிப்பாங்க டீட்டெய்ல்ஸ் வச்சுட்டு பட் ஒரு சிலருக்கு வந்து ஹெல்ப் தேவப்படு ஆ கொஞ்சோ டீட்டெய்ல்ஸ் எல்லா பாத்து ஃபில் பண்றதுக்கு ஆ அந்த மாரி இருக்கு மத்தபடி லைக் அ அம் ஆ என்ன சொல்றது இப்ப உங்ளோட ஃப்ரெண்ட்ஸோட இதெல்லா எல்லாருக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்ல இப்ப தா எல்லாருக்கு ஆகிட்ருக்கா அவங்கல்லா லைக் எங்க இருக்காங்க எல்லாருக்குமே சென்னை தானா
ஆமாமா எல்லருமே சென்னை தா
இப்பதா ஒரு ஒரு டிக்கெட்டா அவுட் ஆயிட்டே வருது இதுல நா அவுட் ஆனதுக்கப்றோ தா இன்னொரு நாலஞ்சு டிக்கெட் இருக்கு ஓ ஒகே
அதுவு அப்டியே முடிச்சிரு அவங்க சொல்லி முடிச்சு விட்டுருாங்க போலா இன்னு கொஞ்ச நாள்ல
ஆமா அது என்னவோ உண்ம அ மத்தபடி லைக் இந்த அவங்களோட ஷாப்பிங் இதெல்லா எப்டி லைக் சாரீஸ் சுடிதாஸ்சு அந்த மாதிரி தானா இல்ல லைக் வெஸ்டர்ன் எதுவாதானா இல்ல ஆஃபீஸ்க்கு ஏதாவது டிரஸ்
ஆபீஸ்க்கு ட்ரெஸ் கோடு இல்ல நார்மல் தா எப்பயு போல டாப்பு லெக்கின்ஸ் அந்த மார் தா அதே மாரி சாட்டடேஸ் மட்டு தா சாட்டடேல மட்டு ஜீன்ஸ் அளவ்டு ஏனா கேஷ் விஷயனால பேக்கெட் இருக்க ட்ரெஸ் அந்த மாரிலா அலோ பண்ண மாட்டாங்க
ஓகே ஓகே ஆனா பாய்ஸ்க்கு அதேதா பாய்ஸ்க்கு ஜீன்ஸ் தா போட முடியாது போட முடியாது அவங்க அ நே ரவுண்ட் நெக் வச்சு டீசர்ட் எதுவு போடக்கூடாது எங்களுக்கு சேம் எஸ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தா ட்ரெஸ் கோடு இருக்கு பட் ஸ்டில் எங்களுக்கு வந்து ஆ இப்ப ஸ்கர்ட்ஷு ஜீன்ஷு அதெல்லா போட்டு போலா ஆ மத்தபடி அவங்க ஒரு கோடு குடுத்துருப்பாங்க அதுபடி தா இருக்கு பட் இன்னொன்னு வந்துட்டு இப்ப கொரனா முன்னாடி பாத்தீங்க வச்சுக்கோங்களே இப்ப யோசிச்சா எனக்கு பிரம்மிப்பா இருக்கு அஞ்சு நாள்ல்லா ஆபீஸ் போயிட்டு வந்திருக்கோ நம்ம அப்படின்ற மாரி இருக்கு ஏனா அவ்ளோ இப்ப இப்ப வந்து அந்த அஞ்சு நாள் நம்ம திரும்ப போ சொன்னனா முடியாது கண்டிப்பா அந்த க செட் ஆயிடுச்சு இல்ல அந்த மாரி இப்ப உங்களுக்கு அந்த ஆப்ஷன்லா இல்லையா அது அ லைக் இப்ப நீங்க வீட்லே இருந்துட்டு கைட் மட்டு பண்ற அந்த இதெல்லா முடியாதா நீங்க கண்டிப்பா ஆபிஸ் போய் தா ஆகணுன்ற இது இருக்கா உங்களுக்கு
ஆமா அது அப்டிதா இருக்கு ஏன்னா இப்ப சப்போஸ் நா போனாதா எல்லா கஷ்ட்டெண்ட்ஸ்க்கு
ம் ம் ம் ம் ம் ம் ம் ம்
ஸ் நா எதனா இப்ப எக்ஸாம்பிள் இந்த பேக்ல இவ்ளோ டென் லேக்ஸ் போட்டோ அப்டினா
ம் ம் ம் ஓகே ம் ம் ம் ஜூன்ல வீட்டுல இருந்தா அப்டி ஏதும் சொல்லமுடியாது ஒங்களுக்கு போடறாங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏதுனா பண்ணிட்டாங்கனா என்ன பண்றது ஓகே அந்த மாரி ஓகே
நா ஒர்க் போலன்னா வேற யார்னா ஒரேடியா ஃபுல்லா ஹேண்டில் பண்ண சொல்றுவ
ஓ செரி செரி நம்ம மேல வர்றாது ம் ம் ம் ஓகே ஆனா இப்போ லைக் இந்த அ இப்ப நீங்க ஷாப்பிங் லா ஆன்லைன்ல பண்றதுனால இந்த டிரஸ் மட்டு பண்றதா இல்ல இந்த அக்சசரிஸுமே நீங்க ஆன்லைன்ல தா
ஆக்சசைரிஸ் அவ்வளோவா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் கெடையாது மேட்ச் மேட்சிங் பண்ற மாரிலா
ஓகே கோல்டு கம்மல் போடுவே ம் அதுவே கோல்டு கம்மல் போட்டா அது எதுவு இது பண்ண வேண்டி தேவயில்ல ஓகே உம் உம் உம் உம் கைல பிரேஸ்லெட் வாட்ச் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு ஓகே எனக்கு அதே மாதிரி அந்த மாரி கலர்
அந்த மாரி பொருள் புடிக்குமான்
இது வேற ஓகே ரொம்ப சை சைல்டிசா இருக்கு எனக்கு சின்ன கொழந்தைகளா உம் உம் உம் உம் உம் அந்த மாரி இருக்கிறத அவ்வளவா அத அவாய்ட் பண்றது ஓகே ஓகே ஓகே எ சாரி எல்லா புடிக்குமா சாரீலா உடுத் த்ரிங்களா கட்னனானு தெரியாது இப்பதா பாத்தீங்கன் வெச்சு உங்கள சாரி டிரேப்பிங்கு அதுக்கப்புறோ ப்ரீ பிளிட்டிங்கு அப்படின் சொல்லிட்டு நெறைய அ வந்துருச்சு இல்ல அத ஒரு கோசாவே எடுத்து பண்றாங்க ஆமா மே ஹெந்தி க்கா எல்லாத்துக்குமே சாரி செலக்ட் பண்றதுக்கு கூட இதுக்கப்றோ கேஷ் வாங்கிடுவாங்க போல இருக்கு உங்களுக்கு சாரி செலக்ட் ஆமா என்னது அ அதுக்குன்னே எப்டி சொல்றது இத இந்த டிசைனர்ஸ்லயே ஓ தப் ஏதாது பேர் நீங்க சொல் சொல்ற மாரி மேட்சிங் அப் அப்டி எதாவது பேர் வச்சு அதுக்கு ஒரு போஸ் குடுத்தருலா வந்துட்டு ஆனா அ நா ஞாபக இருக்கு ஒரு லாஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு கொஞ்ச நமக் நல்லா தெரிஞ்ச ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க இந்தமாரி சாரி பிளீட்டிங்கு வந்து கிளாஸ் எல்லா எடுத்தாங்க நா என்ன பண்ணே ரெஜிஸ்டர் எல்லா பண்ணிட்டு சரி போலாமா அப்டினு அப்றோ கடைசி நிமிஷத்துல என்னால போ முடி எ சிஸ்டர அனுப்பி விட்டே வந்துட்டு நா தா சொன்னே இந்த மாரி இப்ப நாங்க இருக்கிறது வந்து அபார்ட்மெண்ட் டைப் இல்லையா சோ அங்கல்லா எப்பாரு இது வந்து குரூப்ல கேட்டுட்டே இருப்பாங்க யாருக்காது வந்து சாரி பிளீட் பண்ண தெரியுமா அ சாரி டிரெப்பிங் யா யாராரு இருக்கீங்களா சார்ஜ் பண்ண அப்ப தா சொன்னே நெனச்சே இது வந்து ஒரு சர்விசாவே எடுத்து பண்ணா கூட அசால்டா தீரீ ஹன்டரட்ல இருந்து ஃவை ஹன் வாங்குறாங்க ஒரு சாரீ ட்ரேப் பண்ணி விடுறதுக்கு வந்துட்டு
உம்
பேசாம இத பண்ணலா‌ போல அப்டினுட்டு ஏனா நமக்கு இந்த மேகப்லா செட் ஆகாது ஏனா அதுக்கெல்லா ஏர்லி மார்னிங் எழுந்து போனு அதெல்லா நமக்கு கண்டிப்பா ஒத்து வராது நமக்கு நம்மள பத்தி நல்லா தெ ஐயோ நம்ம அந்த மாரி எல்லா எந்திரிச்சு ப்ராப்பராலா பஞ்சுவலா போற ஆள்லா கெடையாது பட் இதெல்லா வந்து பாத்தீங்கன்னா அஹ் சும்மா போறோமா ஒரு ஃபங்ஷனுக்கு ஒரு பொடவ கட்றோமா ஒரு திரி ஹண்ட்ரட் ஃபோ பைவ் ஹண்ட்ரட் அந்த மாரி வாங்கிட்டு பேசாம வந்தர்லா அப்படின்ட்டு இது கொஞ்ச ஈஸி தியாத இருக்குன்னு பட் ஆனா ஆக்சுவலி இது ஒரு நல்ல பிசினஸ் வந்து ஏன்னா இப்ப நெறயா பேருக்கு வந்து புடவை கட்ணுனு ஆசை இருக்கு கட்டிக்கணுனு ஆசை இருக்கு ஆனா கட்ட தெரியாது சோ அவங்கெல்லா வந்து அ அந்த அத ஒரு த்ரீ ஹண்ட்ரட் குடுத்து பைவ் ஹண்ட்ரட் குடுத்து பண்றத வந்து ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கல அத குடுக்கறதுக்கு அத்தன பேர் ரெடியா இருக்காங்கன்றதான் இங்க அந்த ஒரு பிசினஸோட அட்வான்டேஜ் வந்துட்டு சோ அந்த மாதிரி பெண்களோட விஷயம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்ளோ பிசினஸ் இருக்கு இப்ப எங்க அபார்ட்மெண்ட்லயே வந்துட்டு அஹ் வீட்லயே வந்து ஒரு சின்னதா வச்சு ஆஹ் பார்லர் மாதிரி வச்சிருப்பாங்க வெல்ல பெரிசா போத த்ரட்டிங் பண்ண எல்லா ஒரு த்ரெட்டிங் பண்ணுவாங்க சிக்ஸ்டி செவன்டி அங்க ஒரு பெரிய பார்லர்ல வாங்குற அதே இங்க சார்ஜ் பண்றாங்க மெஹந்தி வச்சு விட்றாங்க ஒருத்தவுங்க பேக்கிங் பண்றாங்க ப்ரவுனிஸ் குக்கிஸ்லா வந்துட்டு அப்பறோ ஒரு அன்னைக்கு ஒரு இது பாத்தே ஆஹ் டிஃபன் சர்விஸ் நடத்தறாங்க ஒருத்தவுங்க ஆஹ் மார்னிங் வந்து இட்லி சாம்பார் சட்னி ரெண்டு வக இது ம வெறும் இட்லி மட்டும் இந்த மாரி ஆக்சுவலா பாத்தீன்னா நம்மளோட வீடு வந்து பாத்தீன்னா ப்ராப்பர் கமர்ஷியலா மாத்த முடியாது ஏன்னா அது ரெசிடென்சியல் இதுக்கு இல்லையா சோ கமர்ஷியலா நீங்க வந்து மாத்த முடியாது பட்ஸ் ஸ்டில் உங்களோட வீ ட்ல இருந்து எதாவது பண்ண முடிஞ்சா நீங்க வேணா பண்ணிக்லா ப்ச் அந்த மாறி ஸோ அந்த குரூப்ல இருந்து தெனமும் அட்வர்டைஸ்மென்டா வந்துட்டுருக்கும் அது இருக்கு இது இருக்கு அப்டினிட்டு இப்ப ஏன்னா ப்ச் நா எதுக்கு சொல்றேன்னா அவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு வென் இட்ஸ் கம் டூ என்ன சொல்றது பிமேல் ஓரியன்ட்டடா அ நிறைய பேரு நிறைய ஆண்டர்பனர்ஷிப் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற அது நல்லாவும் சக்சஸவும் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அன்னைக்கு நா போயிட்டே என்னோட அக்கு ஞாபக இருக்கு என்னோட அப்பார்ட்மெண்ட்டில நா போயிட்டு ஃபேஷியல் பண்ண ஒருத்தாவங்க ஃபேஷியல் பண்ணுறாங்கனு எவ்வளோ எவ்வளோ குடுத்துட்டு வந்தை எனக்கு தெரிஞ்சு எயிட் ஃபிஃப்டி குத்துட்டு வந்தே அது ஒரு நார்மல் பேசிக் ஃபேஷியல் பட் ஆனா அப்போ எனக்கு வேற வ வேற இது இல்ல ஏன்னா நான் கடைக்கு போக வேண்டிய சூழ்நில எனதுக்கு அப்போ இல்ல நா அடுத்த நாள் ஊருக் ஊருக்வேரை கிளம்புறே நா வந்துட்டு சோ அத வந்து சேர் போய் பண்ணிக்கலாம் இங்கவே அப்டின்னுட்டு ஆனா ரிசல்ட் நல்லா இருந்தது அதனால எனக்கு வந்து அவ்ளோ குடுத்தது வந்து ஒரு இதுவ தெரியில அது ரொம்ப ரொம்ப மினிமலான ஒரு சும்மா ஒரு ரெண்டு இது தாங்க போட்டாங்க அதுக்கே ஒரு எயிட் ஃபிப்டி வாங்கினாங்க. வ ஆஹ் ஆ அதனால பெண்களோட என்ன சொல்றது இந்த ஸ்கின் கேர் எல்லாமே பயங்கரமாயிடுச்சு இப்ப வந்துட்டு ஐ திங்க் நம்ம நிறைய பியூட்டி சுட்டி இத பத்தி பேசிட்டு இருக்கோ நம்ம பேசலா இன்னும் நறைய அப்றோ தேங்க்யூ பாய்.